ஆ சொல்லுங்க அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நல்லா இருக்க அக்கா என்ன பண்றீங்க ஆ சாப்டோக்கா
ஓகே ஓகே இன்னிக்கு என்ன நான்வெஜ்ஜா
இல்ல அக்கா இன்னிக்கு நான்வெஜ் இல்ல நானு பாப்பா தம்பியு மட்டுந்தா அதனால நான்வெஜ் கடையாதுங்க்கா
ஓ ஓகே ஓகே ஓகே ஆ இது ம் பாப்பா சு அ பாப்பா
பாப்பா வந்து அவங்க அப்பா கூட டோர்னமண்ட் போயிருக்கா அதுனால நானு தம்பியு மட்டுதா அவங்களுக்கு காலைலயே சமச்சு குடுத்ததுனால இப்ப மறுபடியு தனியா எல்லா போ எடுக் ம் யாரு எடத்து குடுக்க ஆள் இல்ல இல்லயா நால்ல வெஜ்ஜு தாங்க
ஹோ ஓகே ஓகே ஓகே நுங்கேனே அ காலையிலயே வீட்லயே நாட்டுக்கோழி அடிச்சாச்சு
ஆ அப்ப வேலையா வேலையார் கோயிலுங்ளா
வே இல்லல்ல முடிச்சாச்சு காலைலயே எல்லா சாப் புட்டு அன்னியவே அண்ணி பாப்பா வந்துருந்தாங்க அவிங்களு சாப்டுட்டு கெளம்பிட்டாங்க
ஆ அவுங்க வெளியூர்ல இருக்காங்கன் சொன்னீங்க ஊருக்கு வந்துட்டாங்ளா
ஆ ஊருக்கு வந்துட்டாங்க இப்ப வந்து இங்க பக்கத்துலதா இருக்காங்க
அப்டியா பக்கத்லயே ஸ்கூல் ஸ்கூலு இங்கதா போறாளா
ஆ இங்கதா போறா அவுங்க இன்னு ஒரு ஆகஸ்ட் வரிக்கு இருப்பாங்க அதுக்கப்றோ கெளம்பி போய்டுவாங்க
ஆ ஏ மறுப்டியு போய்டு வாங்ளா
ஆ எனா அவுங்க அங்க இருக்கற ட அப்பப்ப நா வந்து கொஞ்சோ காஸ்ட் ஆப் லிவிங் அதிகம் போல அதனால செரி குட்டி பாப்பா ரண்டாவது செகண்ட்டு பாப்பாவா சோ வெச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாது அங்க க எப்டி இருந்தாலு ஒரு செக்கப்புக் போனாலே வந்து கிட்டத்தட்ட அம்பதாய்ரோ ஒரு லட்சோ செலவாய்டுதாம சோ இன்னொன்னு வந்து கொஞ்சோ நல்லா சத்தான உணவுலா அங்க கடைக்காதுல்ல
ஆமா
அதனாலதா செரி இங்கியே ஏ நம்ப ஊருக்கே கொஞ்ச நாள் வந்து இருக்கலா அப்டின்ட்டு வந்த அவுங்களு கிட்டத்தட்டு ஒரு வர்ஷத்துக்கிட்ட ஆக போகுது செரி இதுக்கப்றோ வந்து அ இதுக்க அப்றோ அக்காவு அங்க ஒர்க் பண்ணிக்குட்டுதா இருந்தாங்க செரி அங்கியே போய் மண்டி கண்டினியூ அவுங்களுக்கு ஒரு டூ ரெண்டு வர்ஷ் ஷோத்துகிட்ட வந்து லீவ் குடுத்துருந்தாங்க அது முடிய போது போல அதனால என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்றோ அவுங்க மறுடியு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்ளா அதனால கெளம்பரனாங்க அதனால அவிங்க வந்ததுலருந் து இங்க நான்வெஜ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்ல ஒரு வாரோ ஒரு வாரோ அவங்க கேக்கறத பொறுத்து மீனோ இல்ல வந்து மட்டனோ சிக்கனோ சொல்லிருவாங்க நா ஆனா சிக்கன்தாப்பா என்ன யார் என்ன சாப்டாலு எனக்கு சிக்கன் மட்டும்போது
ரெண்டா அ நீங்க நாட்டுக்கோலி சாப்பட மாட்டீங்ளா
இல்ல இல்ல அதுவு சாப்புடுவே அதலயே நா எத எடுத்தாலு ரெண்டு மூணு பீஸுக்கு மேல சாப்பட மாட் அது எதுக்கானா ஆமா தம்பி நல்லா சாப்புடுவானா
தம்பி தம்பி வந்து இப்போ சீ அ கொஞ்சோ சாப்பட ஆரம்பிச்சிரு காங்கா ரொம்ப நல்லா சாப்டுவான்லா சொல்ல முடியாது அவனுக்கு ஏத்தமாரி செஞ்சு தரணு நம்போ நாங்க வந்து நா ஆ காரோ வந்து காரோ இல்லாம சாப்புடுவா இப் இப்ப இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ காரோ ட்ரை ஆய்ருச்சு ஆனா இப்பதா நா காரமே பழகுறேங்
ஓ ஓகே ஓகே
அ சொல்லுங் நறைய பேர் சோம்புலா குடுங்கன் சொல்லிட்டு பட் ஆனா நா வந்து அவ ரொம்ப ஃபூட்டிலா கடையாது எப்டி கொஞ்சோ என்ன ஃபுட்டு சாப்பற்றானோ அதுதா வேணுங்குவா பாப்பா வந்து எல்லாத்தையு கொஞ்சோ டேஸ்ட்டாச்சு பண்ணி பாப்பா இவ அது கூட பண்ண மாட் இவ வந்து ஆஹா பாட் பழங்கள் பக்கமே வந்து போகவே மாட்டா இவ சுத்தமா பழங்கள் பக்கமே போ மாட்டா அவனுக்கு வந்து தேவையான்து சாப்பாடு சாப்பாடு நல்லா கொஞ்சோ சாப்புடுவா ஃபஸ்டல்லா ரொம்ப கஷ் ஷ்டப்படுவங்க்கா எதுமே சாப்ட மாட்டா ஆனா இப்போ காய்கறில்லா கொஞ்சோ கொஞ்சோ சேத்துக்க ஆரம்பிச்ட்டே. அவனுக்கு வந்து முட்ட வேணு முட்ட இருந்து ஆமா. முட்ட இருந்துட்டா போதுங்க்கா டா அ டாக்டரு அப்டிதா சொல்வாங்க முட்ட மட்டு குடுங்க நல்லா பாப்பாக்கு அப்டின் சொல்லி ட்டு அதனால முட்ட அவனுக்காக நாங்க வந்து எனக்கு மீனு புடிக்காது புடிக்காதுன்னா இல்ல எனக்கு அதுலந்து அந்த எப்டி சொல் றது வாட வரக்கூடாது ஆமா.
அப்ப நீயே சாப்பட பழகிட்டயா?
ஆ ஹ அது ஏ கேக்குறீங்க நா வந்து எப்போனா எங்க பா ப்பா பொறந்தப்ப மட்டுந்தா வந்து ஒரு வாட்டி சாப்ட்டே கருவாடு சொல்வாங் பாத்தீங்ளா? அது அப்ப வந்து ஆமா அ நா சு த்தமா சாப்பட மாட்டே. அப்றோம் அ பால் வராது அப்டின் சொல்லிட் டு பால் வரு அது சாப்ட்டாதா பால் வருன் சொல்லிட் ஊறு அப்டின் சொல்லிட்டு உட்டாங்க கொடுத்தாங்க ஒரு நாள் சமைச்சுட் ச்சு நா பட்ட ஒரு நாள் சமச்சாங்க அத சாப்ட்றதுக்குள்ள எதோ வெஷோ உள்ள போற மாரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்றோ முடிவு பண்ட்டே. அதுக்கப்றோ நானே வந்து இணைய் தளத்ல எல்லா பாத்துட்டு ஆ அதுக்கு இ அ இது வாங்க என்னென்ன வ
உ
இருக்கு அத நா சாப்ட்டுக்கிறே நா இதல்லா சாப்ட மாட்டே சொல்ட்டே அதே மாரி இப்போ தம்பிப் பொறந்தப்ப என்ன பண்ணாங்க அ அதுவே மாரி மறுப்டியு பழைய டெக்னிக்க ஃபா அப்றோ ஒரு ஒரு சுறா மீன் சொல்லுவாங்கோ. பால் சுறான் சொல்லுவாங்க அது சாப் ட்டா அப்டி நா சொன்னே அந்த கருவாடு சாப்ட்டா நல்ல பால் வரு ஊறுன்னுவாங் அதலா வாண்டா நமக்கு மீனு தா வேணு இது எங்க வீட்டுக்கா அந்த மீனு மட்டு ரெண்டு மணிக் போனாதா கடைக்கு எப் போ நைட்டு ரெண்டு மணிக்கு போனாதா அது கெடைக்கும்
அப்படியா? அதிகாலை ம்.
காலை அதுனாலு எழுப்பி எங்க வீட்டுக்கார போ போ உம் பையனுக் பால் வேணுல்ல ஓடு ஓடுன்ட்டு போயி மீனு மார்க்கெட்ல அது கொஞ்சோ காசு கூடயும் கூட அ ரெண்டாயிருபா அது வெல க்கேத்த மாரி ஆயர்பா ரண்டு ஆமாங்க உம் வெ ஆமா அப்றோ புட்டு ஸ் செய்வாங்க அத பால் சொறா புட்டுன் சொல்வாங்க அது சாப்ட்டா பால் நல்லா நல்லா போவு மாசத்துக்கொருக் கா சாப்ட்டா கூட போது அப்டின் சொல்வாங்க. அப்றம் போய் வாய்ண்ட்டு வந்தாரா அதுவா கருப் ஓடு கூடோ ஸ்மெல் நாத்தடிக்குது அய்யோ கடவுளே ஏ என்னங்டா இது எங்கந்தா கண்டுபிடிக்கிறியோ சொல்ட்டு அப்றோ அந்த ஒரு வாட் டிதா சாப்ட்டே ஏ வெல அதிகொன்டி கொட்டாதடி கீழ ஏ நீனே பாரு எவ்ளோ ஒரு இது நாத்தடிக்குது நீ வந்து இத சாப்டு சாப்டுன் டார்ச்சர் பண்ற என்ன அப்டின் சொல்லிட்டே அப்படி அவ்வளோ ரொம்போ பயங்கரமா இருக்குங்கா எனக்கு மீனே வந்து ஸ்மெல் வரலேனா தா சாப்பிடுவே
ஏ நா ஆனா வந்து நீ பரவால்ல ஏதோ சாப்பிட்டே ஆனா நா சாப்பிடவே இல்ல இன்னொன்னு பாத் ன்னா உண்மையாலுமே வந்து எனக்கு சிக்கனே வந்து ஒரு ரெண்டு மூணு பீசுக்கு மேல சாப்பிட மாட்டேன்னா ஆனா நா வந்து பாப்பாக்கு நா சீ பண்றப்ப பாத்தீன்னா ஃபுல் அண் ஃபுல் வெஜ்ஜே தா சாப்பிட்டே காய்லா நல்லா சாப்பிடுவே ஆ சொரக்கா நல்லா சாப்பிடணுன்னனு சொல்லுவாங்கல்ல
ஐயோ டெய்லி நான்வெஜ்ஜு சமைச்சு போடுவாங்க அக்கா என்னால முடியவே முடியாது ஒண்ணு வீட்டு ஒரு நாளு
புரோட்டீன் அதிகமா
ஆ ஆமா இப்படிதா பண்ணுவாங்க எங்கீ அதுவு எங்க அம்மா வீட்டுல வேற இருந்தன்னா ஆ பட்டு எல்லா வந்து ஒரு ஆ ஒருத்தனோட ஃபேஸ்ட் ஆ இது பண்டிக வரு அப்ப வந்து காலியிலே வெடிகாலமே வந்து சாப்டடுணுல்ல அந்த பள்ளிக வந்துரு அப்போ காலையிலயே பிரியாணி போடுவாங்க அதனால எங்க அப்பா போயிட்டு காலையிலயே அவருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்றாங்க உங்க வீட்டுல செய்யறப்போ எங்க பாப்பாக்கு எடுத்து வச்சிருங்கன்னு சொல்டு அவங்களு இல்ல பாப்பா இப்பதா பாப்பா பொறந்திருக்கு பச்ச ஒடம்புக்காரின்னு சொல்லிட்டு காலையில எடுத்துட்டு வந்து வாச வாசல்ல நின்ருவாரு அப்டியே ஒண்ணு விட்டு ஓரு நாள் தவிட்டு ஒரு நாள் எப்பா ஆமா இப்படிதா போகுங்க எனக்கு அந்த மாசோ வந்தாலே இப்படிதா பாப்பா வந்திருக்கான்னு சொன்ன போது ஒண்ணு விட்டு ஒரு நாள் வந்துருவங்க
ஆ நா ஆனா வந்து முக்கால்வாசி நா எப்பிடி சாப்பிட்டே அப்படின்னா ம் பப்பாளி பழம் வந்து கொஞ்சு நா நானு இணையதளத்துலதா பாத்தே நறையா சர்ச் பண்ணதுல ஒன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி பழோ வந்து அந்த பழுக்கறதுக்கு மின் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் கொஞ்சு வைக்காய கொஞ்சு முக்கால்வாசி பழுத்து கொஞ்சு அந்த மாரி சாப்பிட்டா ரொம்போ கொஞ்சு நல்லது அப்படின்னு சொல்லி போட்டுருந்தா சோ நம்ம வீட்டுல இல்ல வந்து இவுரு வீட்லன்னா அம்மா வீட்டு்லதா ஆ அந்த அது வந்து பச்சையில செய்வாங்க டியூட்டி புரூட்டி வந்து பச்சையில செய்வாங்க இது வந்து முக்காவாசி பழுத்தது காவாசி பழுக்காதது உ அந்த மாரி இருக்கு ருக்குதுல அது சாப்பிட்டா வந்து பால் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பொரிச்சு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சாப்பிட்டுருவே நானு இன்னொன்னு பாத்தே அப்படின்னா இதுல ராகில புட்டு பண்ணி சாப்புடுறது
ஆ ஆ
நானே புட்டு வேவிச்சு அப்படி அது நா என்ன பண்ணிக்கோனா நாட்டுச்சக்கரை போட்டு சாப் க்குவே பால் நல்லா குடிச்சே எங்க வீட்லயே மாடு வேர இருக்கு க்கா அப்புறோ அம்மா சொரக்காயி சாப்பிட்டா பால் இருக்குன்னு அது சொர க்காய் நா அந்த டைம்லல வெறுத்தே போயிடுவோ
அது வந்து எனக்கு கொஞ்சொ எனக்கொஞ்சு ஈரோ ஒடம்புக்கா நீங்க சொல்ற மாரி அந்த சொர க்கா சாப்பிட்டு ஈரோ ஒடம்புனால எனக்கு ஒத்துக்காது அது அதநாலா து சாப்புட்ல அது பாட் டு அ அது வந்து எங்க பாப்பாக்கு வந்து சாப்புட்ல ஆனா தம்பிக்கு வந்து அதெல்லா சாப்ட்டு அவனுக்கு கோ கோல்ட் ஆயிடு அப்றோ அவனுக்கு ஆமா சொரக் க்கா அ சொரக்கா அப்றோ வேற என்ன பாவக்கா இதெல்லா சாப்ட்டு இந்த பிரச் ப்ரச்சனைக்காகவே தா நா வந்து நான்வெஜ் போயிர்றது இதெல்லா சாப்ட கூடாது அதுல பருப்பு போட கூடாதுன்னு வாங்க நமக்கு அதெல்லா போட்டா தா புடிக்கு அந்தது ம் சோ ஆ பருப் பருப் அ எங்க தம்ப் பிக்குதா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்படுவோ டெய்லி ரசொ சாப்பாடே போடுவாங்க எனக்கு ஒரு பத்து எனக்கு கொஞ்சோ உடம்பு வேற முடியலையா அப்போ பத்து நாளை கிட்ட ரசம் சாப்ப பாடேயே போடுவாங்க எனக்கா வெறுப்பா இருக்கு தக்காளி வேற போடக்கூடாது ஆ மில இருக்குற சாப்படுறோ எங்க வீட்டுல ஆஹ் சாம்பார் எது ஏதுவோ ஆஹ் ஏதோ சொல்லுவாங்கோ அத நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வாருவாங்க ஒர் கொழ அ ஒரு மசாலா ஆஹ் ஒரு மசாலா வாங்கினு வருவாங்க அந்த குழம்புழ பாப் ங்க அது மருந்து கொழம்பு சொல்லுவாங்க அதுதா அதுதா அதுதா எத் லவு சொல்லுவாங்க எனக் கரக்டாஹ் தெர்ல ஆமா ஏதோ செலவு சொல்லுவாங்க செலவு கொழம்புன்னு சொல்லுவாங்க அத வச்சு ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க அதுல பூண்டெல்லா போட்டு எப்பா
அது ஏ பூண்டு சாப்பிட்டா அங்கேல பால் இருக்குமமா என் ஃப்ரெண்டு கூட இப்ப த சொல்லுவாங்க எல்லாரு எ வீட்லயே ஆட் பண்றது பூண்ட பத்த அந்த டைம்ல இருந்து அவ்ளோ ஆட் பண்ணிதா கொடுப் ஹ் செரி ஓகே அதெல்லா இத பத்தி
ஆ அக்க தம்பி அ
உ ஹ் சேரி ம் சேரி பாருப்பா பாய் பாய்
பாய்பா